அஹ
ஹலோ ஹலோ
ஹலோ சொல்லுங்க
ஹலோ வணக்கம் ஹலோ நா பேசுறது கேக்குதுங்களா எப்டி இருக்கிங் ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே வீட்ல எப்டி இருக்காங்க
சாப்டாச்சா
இல்ல இனிமே தா சாப்புட்ணு இப்பதா ஃப்ரெண்ட்ஸுங் கூட வெளிய போயிட்டு இப்பதா வந்த வீட்டுக்கு
ஆ
வீட்ல ச் ஸ்பெஷல்ன்னு சொல்ற மாரி ஒண்ணு இல்லே ரச தா வெச்சாங்க எப்பவு போலதா அங்க
இங்கே தெரிலங்க காலைல அவரக்கா கொழம்பு வச்சாங்க
ம்
இப்ப என்ன வச்சிருக்காங்கன் தெரில
ம்
எத்தன மணிக்கு சாப்பர்றது டைம் ஆச்சி
சாப்புன்னு ஈவினிங் சாப்டே
ம்
அது மட்டு இல்லாம அப்ற ஃப்ரெண்ட்ஸுங்ளோட வெளிய போயிருந்தே அப்ப அங்க கடைல கொஞ்ச ஸ்நாக்ஸ் சாப்டே
ம்
அதனால கொஞ்ச லேட்டாவு சாப்பிர்றக்கு
ப்ரெண்ஸோட போனீங்கனா எப்டிருப்பிங்க ஜாலியா எங்க எங்கலா சுத்துவீங்க
பிரெண்ட்ஸுங்களோட போனா அது அதலா ரொம்ப ஜாலியாருக்கு எவ்ளோ பெரிய டிப்ரெஷன் வீட்ல எதாச்சு சண்ட கிண்ட இல்ல நமக்குள்ள எதாச்சு கஷ்ட கிஸ்ட வந்த அது ஃப்ரண்டஸுங் கூட இருக்கறப்பத் தெரிஞ்ச கொள்ளாது ரொம்ப ஃப்ரீயாருக்கு ஜாலியா எல்லாமே எதுவுமே வராது நல்லா சிரிச்சு பேசிட் ஜாலியாருப்போ ஆ ம் எங்க போறோ எதுக்கு போறோ எவள் நேரோ அங்க ஒடுத்லோ ஒரு ரெண்டு மண் நேரோ மூனு மண் நேரோ உக்காந்திருப்போ எதுக்கு ஒக்காந்துருப்போ எ எதுக்காக ஒக்காந்திருக்கன்ட்லா யாருக்குமேத் தெரியாது ஜாலியா ஒக்காந்திரு பேசிட்டு
ம்
ஆடியோ வந்துருவோ டைம் போறதே தெரியாதுன் வச்சிக்கிங்ளே
ஜாலியா இருப்பிங்க
ம் ஜாலியா ஃபன் பண்ட்டு அது இதியு அப்டியே அடியே ஒருத்தரு ஒருத்தரு மாத்தி மாத்தி கிண்டல் அடிச்சிட்டு கேலி பேசிட்டே ஒரே ஜாலியாருக்கு அப்ற பைக்ல நல்லா சுத்திட்டு போவுணு இந்த தர சுத்திப் போவோன்னு நெனைப்போ அங் ஒன்லி பிளான் மட்டுந்தா கடைசில நா வரமாட்டே நீ வரமாட்டேனுட்டு போய்ருவானுங் எத்தன வருஷ ஆவுது எல்லா வருஷமு பிளான் பண்டுவோ கடைசி எண்டுல ஏ ஏன்டா போடாப் அப்டிம்பானுவ ஒன்லி பிளானிங் பிளானிங்லா பயங்கரமா பண்ணுவோம்மா ஆனா அது நடந்துக்க மாட்டனுங்க கடைசில அங்கப் போலா இங்கப் போலா ஏற்காடு போலா கொல்லிமல போலா கேர்ளா போலா வேளாங்கண்ணி போலாம்பானுவ
ம்
கடைசில அ நா அடுத்த வாரன் ஞாயித்துக்கெழம போலாம் போலான்ட்டு எல்லா சொல்லுவான் இல்ல அங்க போலா இங்க போலான்ட்டு கடைசில அன்னைக் ஞாயித் த்துகெழம சாயங்காலோ இங்க பக்கத்துல இருக்க டீ கடைல எல்லா ஒக்காந்துருப்போ டீ குடிச்சிட்டு அத அப்டியே கிண்டல் அடிச்சி பேசிருவோ இதுதா உங்க ட்ரிப்பு பிளேனா அப்டின்ட்டு
ம்
கெடைக்கு வரதுக்காடா அங்கப் போலா இங்கப் போலா பட்ஜெட்டு ரண்டாயிரம் பட்ஜெட்டு மூவாயிரோ நீ வண்டி எடுத்துக்க நா வண்டி எடுத்துக்கிறே அது எடுத்துக்கு இத எடுத்துக்க
எல்லா எடுத்துக்க அப்டீண்டு ஏ என்னா சனி ஞாயிறு ட்ரிப்பு அடுத்த சனி ஞாயிறா ஆ ஆ ஆங்க ஒரு இதா இப்ப கூட ஒருத்த போறா என்னா ட்ரிப்பு என்னடா அப்டீன்னு கேட்டே இந்த சனி ஞாயிறுனா அவ அடுத்த சனி ஞாயிறு தானே அப்டின்ட்டு போறா
என்னாத்த சொல்ல
நீங்கலாச்சு ட்ரிப்புக்கு பிளான்லா போட்றீங்க
ஆ
நாங்களா அது கூட இல்ல
இது அந்த மாரி இருந்துந்துட்டா கூட எந்த பிரச்சனயு இல்லன்னு நா சொல்ல வரே அட்லீஸ்ட் பிளான் கீனாச்சு போடாம இருக்கணோ போட்டுட்டு எதுக்கு இவ்ளோ பில்டப் பக்கத்துல டீ கடைக்கு குடிக்க போறதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணணோ அங்க போனா கூட நாலு பேர் அஞ்சு பேரு போவோ
ம்
அஞ்சு பேருமே டீ குடிப்போனா அதுல ஒருத்த தா பே பில்லு பே பண்ணுவா
அது யாரு
அது எவனாச்சு இலுச்ச வாய இருப்பா ஆனா அந்த டீ பில்லு போட்றவ கம்முனு இருப்பா டு பே இது ச் டூ வெளிய போறதுக்கு பிளான் போடுறதுகுலா கம்முனு இருப்பா ஆனா அந்த டீ காசு குடுக்காம ஒக்காந்துருப்பானுங்க அவனுங்க பாரு அவனுங்கதா ட்ரிப்புக்கு இவ்ளோ எடுத்து போனோ அவ்ளோ எடுத்துட்டு போலா அவ்ளோ எடுத்துட்டு போலாம்னு சொல்லி சொல்லுவானுங்க கொழந்த மேரி இருக்கு
பசங்களோட
அப்புறோ நீங்கலா உங்க ப்ரெண்ட்ஸு கூடலா எப்புடி இருப்பீங்க என்ன பண்ணுவீங்க
எப்போ இங்கயு இப்டிதா ஒரு வாட்டி இன்டர்ன்ஷிப் போனப்ப அங்க முட்டல் போலா பார்க்குக்கு போலாம்னு பேசிக்கிட்டோ
ம்
ஏ கூட இருந்தவ நாலா வர் ல அப்டீன்னு சொல்லி
ம்
இப்டிதா பிளான் பண்ணி போறது அண்டும் அப்போ மட்டுந்தா வெளியே காலேஜ்தா பஸ்ல அ காலேஜ் பஸ்ல போவோமா அதனால வந்து வெளியல்லா எங்கயு சுத்த முடியாது அப்டியே சொல்லிக்கிட் ட்டோ போலா போலானே சொல்லி லாஸ்ட் வரியோ போகவே இல்ல எங்கேயமே
ஆனா ப்ரெண்ட்ஸுங்கலா இருந்தாங்கனா ஓ இந்த ட்ரிப்புலா போணோ ஏன்னா ஒரு ஒரு ஏஜ்ஜுன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா இப்ப ஒருத்தவுங்குளுக்கு இப்ப இப்ப இருக்குற வயசுலேயே அங்க இங்கயு சுத்தி பாத்துட்டு இருக்குற வயசு அந்த அந்த டீனேஜ் ஏஜ்லய எல்லா இடத்தையு சுத் சுத்தி பாத்துட்டு பிரண்ட்ஸுங்களோட போ வர எல்லாமே இருக்கணோ அப்பதா அந்த லைஃப்ப என்ஜாய் பண்ணிக்கணோ ஒரு கல்யாணம் பண்டோ இல்ல கல்யாண பண்டா கூட போலா ஆனா அப்பியோ போவணோ ஆனா ஒரு ஏஜ்ஜு ஒரு அம்பது அம்பத்தெட்டு இந்த மாதிரி ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அது நம்ம நெனைச்சாலு போ முடியாது இந்த மேரி ஏஜ்லதா எல்லா இடத்துலியு போலா வர்லா இது பண்லா ஒரு வயசு வயசான காலத்தல்லா நெனைச்சுக் கூட பாக்க முடியாது ஆனா என்ஜாய் பண்ற வயசு என்ஜாய் பண்ணிக்கிணு
ம் எங்க வீட்லல்லா கேட்டாலு விட மாட்டாங்க அப்டியே வீடு உட்டா காலேஜி காலேஜ உட்டா வீடு அப்டியே போ நீங்களாச்சு டீ கடைக்கி போறீங்க டீ குடிச்சிட்டு அங்க போய் ரிலாக்ஸாகிட்டு வரீங்க நா எங்க ரிலாக்ஸாகுறது
ம் ஒங்களுக்கு எப்பிடி இப்ப ஃபிரண்ட்ஸ் க்குனா எப்பிடி உங்களுக்கு ஏன்னா ஸ்கூல் ஃபிரெண்ட்ஸெல்லா ஸ்கூல் ப்ரெ்ஸ் புடிக்குமா இல்ல காலேஜ் ஃப்ரண்ட்ஸா இல்ல
எனக்லா
ஃபிரண்ட்ஸ்ங்க
ஏரியா ஃப்ரெண்டு ஒருத்திங்க இருக்காங்க காலேஜ் எனக் காலேஜ் ஃப்ரெண்டா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா அப்டின்னா கூல் ஃப்ரெண்ட்ஸ் தா அப்போ நெனைக்கும் போதுனா இப்போ நறைய எங்கிட்ட நறைய மறச்சிட்டாழ்வோ எல்லா எப்டி எப்டிலா காங்க நீங்கள் இப்படிதா தெரியுது ஆனா வந்து ஸ்கூல் டைம்லதா ரொம்ப ஜாலியா இருப்போ
ம் நம்மளா நம்மளா எப்பவுமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தா ஏனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஒன்னாவதுலருந்து செரி இல்ல ஆறாவதுலருந்து டென்த் டுவெல்த் வரையு செரி அ அதுலயே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ங்க தா எனக்கு ரொம்ப ஜாலியாருந்துச்சு இதுலயே ஒன்னதுலருந்து அஞ்சாவது வரையு படிக்கிறப்ப இருக்கற அந்த ஃபிரண்ட்ஸு அந்த பாண்டிங்லா அதெல்லா சூப்பராருந்துச்சு
ம்மா
காலேஜெல்லா அவளுக்கெல்லா சொல்ற மேரில்லா இல்ல
காலேஜ்ல எனக்கு சொல்ற மாரி இல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க ஆனா வந்து அது எனக்கு ஏத்த மாரி இல்லன் தா சொல்லுவே
ம் உங்களுக்கு எப்
ஆனா வீடியோல்லா நல்ல வீடியோல்லா ஆனா நல்லவீங்க மாரி அனுப்புறாங்க ஏதோ பாசனங்க மாரி இருக்க மார்லா அனுப்புறாங்க
ஆ
ஆனா அது உண்மையா இல்ல பொய்யா எனக் தெர்ல ஆனா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மேல வர ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட வரவே இல்ல
ம் ஆ யாரு காலேஜி ஃப்ரெண்டா
ம்
ம்
ஆனா என்னோடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அ ப்போல்லா எவ்ளோ மறைச்சிருக்காளுவோன்னு இப்பதா தெரியுது அதுவு ஒருத்தி இருக்கா பாரு துரோகி எவ்ளோவோ மறைச்சுட்டா
ம்
இப்போதா தெரிது ஆனா அந் த டைம்ல எவ்ளோ சந்தோஷமா இந்துச்சு இப்பலா ஸ்கூ இது காலேஜ்ல ஸ்டாஃப்லா பத்தி ஸ்டாஃப்லா ஏதாச்சு சொல்லிட்டுருந்தாங்கனா எனக்கு அந்த ஞாபகம்தா வரு
ம்ம்
நம்மளு மூணு பேர் ஒட்டிக்கிட்டு ஒரு வாட் உக்காந்து இருந்தாலுங்களா என் பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்சு நானுங்க ங்க நாங்க மூணு பேரு மூணு பேர் ஒட்டிக்கிட்டேதா உட்காந்துருக்கபோ எங்க தமிழ் ஐயா திட்டுவாரு ஏண்டி அப்படி ஒட்டிகிட்டு உக்காந்துருக்கீங்க ச்சீ நவுந்து உக்காரு அப்டியே நவுந்து உக்காருவோ திருப்ப நவுந்துகிட்டே போயிருவோ ஜாலியா இருக்கு பேசுறா போய் நா ச்சீ ச்சீ
ஆனா இப்
ஸ்கூ அது என்னத்த ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் லைஃப்யே இன்னு சூப்பரா இருக்கு அப்டி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அதெல்லா இல்ல ஸ்கூல் லைஃப்தா இருக்குதுலே எனக் ஆனா ஒவ்வொருதிங்களுக்கு ஒவ்வொரு மாரி இருக்கு ஆனா சோ எனக்லா சொல்ல போனா எனக்லா ஸ்கூல் லைஃப்தா
ம்ம்
காலேஜ் லைப்ஃலா உங்களுக்கு நல்லால்ல
ஒரு வேல எனக்கு கேங்கா இருந்துட் ட்டு இங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு் மட்டு கெடைக்குபோது புடிக்கலையா என்னானு தெரில
ஆ அப்படி கூட இருக்கலா நான் ஸ்கூல் படிக்கிறப்பலா எப்பவுமே ஒரு குரூப்பா ஒரு இதாதா த்துவோ அதுவே நாங்க காலேஜ் நா காலேஜ் படிக்கிறப்ப என்னா நா இதுல என்னன்னா ஒன்னு வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப எல்லா ஒன்னா போயிட்டு ஒரே குரூ ஒரே கோர்ஸ் எடுத்து ஓ எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்டா சேர்ந்து ஸ்கூல்ல எல்லா அப்டியே அப்டியே ஒரே எடுத்தாலு எல்லா பக்கத்து பக்கத்து கிளாஸ் அப்படியே மேக்சிமம் எல்லா இதுலயுமே ஒன்னா தா இருப்போ
ம்ம்
தனித்தனி கிளாஸ்ல இருந்தாலு அப்டிதா அதுவே க இப்ப காலேஜினு வந்துட்டப்ப எல்லாரு ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு திசையில போய்டாங்க
நாலா அந்த காலேஜிலா படிக்கிறப்ப யான் கம்பெனிங்க்லா ஆளே இல்ல நா வேற இதுல வேற ஒன்னியர் பிரேக் பண்ணி வேற சேந்துட்ட
ஆ
ஆனா எனக்கு முன்ன என் செட்டுக்காரன்லா எனக்கு முன்னாடி படிச்சிட்டானுவ எல்லா வெவ்வேறு இதுல புடிக்கு அப்டி பண்ணலா அப்பறோ அங்க போயிட்டு புது ஃப்ரெண்ட புடிச்சி அத என்னாதா இருந்தாலு இப்படி ஒரு கேங்க்ல இருந்துட்டு அப்படி போனா நல்லா இருக்காதுல்ல
ம்ம் கஷ்டமாதா இருக்கு எனக்குமே அதனாலதா செட் ஆகலனு நெனக்கிறே இங்கன்னா நாங்க அஞ்சு பேர் எதா இருந்தாலு ஒண்ணு மாத்திண்ணுவ இங்கே ஒரே ஒருத்திதா
சேரிங் சரி ஓகே பாருங்க டைம் ஆய்ட்ச்சு போய்ட்டு சாப்ட்டு தூங்குங்க
ஓ